ஆ கேக்குதா
ஆ கேக்குதுங்க
சாப்ட்டாச்சா நீங்க
ஆ நாங்கலா சாப்ட்டங்க மதிய சாப்பாடு சாப்ட்டாச்சு இன்னைக்கு சண்டே அப்டிங்கறதுனால மார்னிங்கே அ கிச்சன் வேலையெல்லா முடிஞ்சதுங்க சிக்கன் சாப்ற பாத்தீங்னா மட்டன் பிஷ்ஷு இந்த மாரி வெரைட்டிஸா மானிங்கே சமச்சாச்சுங்
ஆ ஓகே ஓகே ஆ நா இப்பதா சாப்ட்டே பிரியாணி இங்க
பிரியாணிங்ளா என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணிங்ளா மட்டன் பிரியாணிங்ளா நீங்களே சமைப்பீங்ளா
நா இல்ல எங்க அம்மா சமைப்பாங்க
ஒங்கம்மா நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க ஒர்க் பண்றீங்ளா இல் ல காலேஜ் போய்ட்ருக்கீங்ளா என்ன படிச்சுட்ருக்கீ ஸ்கூல் போயிட்ருக்கீ
ஆ
டுவெல்த்து படிச்சிட்ருக்கீங்ளா
ஆ ஆமாம்மா
ஓ ஓகே ஓகே அப்போ டுவல்த்து எட்ரி ஆயிருக்கீங்ளா இல்ல முடிச்
இப்பதா என்ட்ரியாயிருக்கே இப்பதா என்ட்ரியாயிருக்கே
இப்பதா என்ட்ரி ஆயிருக்கீங்க அப்போ இப்ப டென்த்லல் நல்ல மார்க்கு வாங்கிருக்கீங்ளா
ஆ வாங்கிருக்கே ஃபோர் சிக்ஸ்டி டென்த்துல
ஓ பரவால்ல நல்ல மார்க்கு தா கெயின் பண்ணிருக்கீங்க அப்போ என்னவா ஆகணுன் சொல்லி உங்க எய்ம் இருக்குமில்லங்க அந்த மாரி டாக் டரா வக்கீலா பாத்தீங்னா ஐ ஏ எஸ் ஆ
அதா படிக்கணு
லா படிக்கணு அப்டிங்கிற ஆச இருக்குங்ளா
ஆ ஆமா
ஓ நல்ல விஷ்ய நல்ல விஷ்யம் ஆ அப்ப பாத்தீங்கனா என்ன காலேஜ்ல படிக்கிறீங்க
ஓ நா இன்னு காலேஜ் போகலல்ல இனிதா இனிதா காலேஜ்
இப்பதா டுவெல்த்து போய்ட்ருக்கீங்க அப்டின் நீங்க அ ஓ இப்ப காலேஜ் ஜு இந்த மாரிலா இப்பவே அ அ என்ன சொல்றது பாத்து வெச்சிருப்பாங்க அப்டின் சொல்லி சொல்லுவாங்க
ஆ அந்த மாரி வந்து அ மார்க் எடுத்தப்றதா கன்ஃபாம் ஆகும் கவர்மென் காலேஜ் ட்ரை பன்லானு ஒரு ப்ளான்ல இருக்கே
ஆ நல்ல விஷயம்
நல்ல மார்க் எத்துட்டோனா கவர்மெண்ட் காலேஜ் கெடைக்குல்ல
ஆமாங்க நல்ல மார்க் எடுத்தா கண்டிப்பாங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கனா காலேஜஸ்லலா நெறையா கெடைக்கிறதுக்கு சீட்டு கெடைக்கிறதுக்கு பயங்கர
ஆமாம்மாம்மா அதா என் அக்காக்கு அப்படிதா ரொம்ப கஷ்டப்பட்டுதா கெடச்சா அவ கொஞ்சோ கம்மி மார்க்தா தோ அவளக் கொஞ்ச கஷ்டப்பட்டு கிடச்சாதனால நா நல்ல மார்க் எடுத்து எப்டியாத் நல்ல காலேஜ்ல போணு மரி ஒரு எய்ம்ல இருக்கே
ஓகே நல்லா காலேஜ்ல போய் நல்லா படிங்க அ உங்களோட் நடைய எய்மா யூட்டிலைஸ் பண்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்
ஆ டேங்க்யூ தேங்க்யூ நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நாங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒயஃப குழந்தைங்கல்லாம் இருக்காங்க
ஓ அப்படியா கொழந்தைங்லா எத்தன ஸ்டாண்டட் இன்ன பிள்ளைங்களா
சின்ன சின்ன பிள்ளைங்க தாங்க ஒருத்தர் பரிகேஜி படிக்கிறாரு ஒருத்தர் யூகேஜி படிக்கிறாரு
ஆ சேரி ஓகே ஓகே
அவங்கள பாத்துட்டு வீட்டு வேலையை பாத்துட்டு அவங்கள பாத்துக்குறதுக்கு சரியா இருக்கும் வீட்டுல
ஆ ஆமா சின்ன பிள்ளைங்கல்ல
ஆமாங்க சின்ன பிள்ளைங்கதான் ஆனாங்க பயங்கர சேட்டையா இருக்கும் வீட்டு்ல எப்படா ஸ்கூல்க்கு போவாங்க எ காலைல போனா நைட் வருக்கி ஈவி்னிங் வந்தாவே ஏண்டா வந்தாங்கப்
இதி இதேதா எல்லா காரண்ஸ்க்கு இத்து எங்கம்மாய்
ஏனா பாத்தீங்கனா அப்புருக்குற அப் இருக்குற சாசைல்டுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க என்ன சொல்றது சாப்பாடோ ஏதோ குடுக்குற ஃபுட்ட சாப்புட்டு அமைதியா இருப்பாங்க இப்ப இருக்குற பிள்ளைங்களாப் ப்டி கெடையாது அது வேணு எனக் இது வாங்கி குடோ இது குடுத்தாதா நா சாப் வே ஃபோன் குடுத்ததா சாப்டுவே ஃபோன் குடுத்துதா விளையாட வருவே எல்லாமே நம்மளுக் சோ ஆல்டர் போட்ற மாரி இருக்காங்க குழந்தைங்க உம் எப்ப பாரு வீட்ல சண்டையே தி இரதில்ல
எங்க வீட்லியு இப்புடேதா எங்க பெரியம்மா பைய இங்கதா நிக்கிறானா அப்போ அவன்டன்த் தெய் எங்க ரெண்டு வேரா அனுப்பி வுட்றது எப்படா அனுப்பி வுட்லான் தா எங்கம்மாரு ப்பாங்க
இங் எப்படா போவாங்க ஸ்கூல்க்கே எ ஆமாங்க ஆனா பாத்தீங்கன்னா அங் இருக்குறுது என்னா சொல்றது ஸ்கூலுக்கு போய்ட்டாவே எ போய்ட்டாங்க அப்படிங்கறய் தாட் இருக்கும் இருந்தாலுமே அப்பாடா இப்பதா வீடு அமைதியார்
ஆமா இருந்தா ஒரே சண்டை எல்லாரு மாறி மாறி சண்ட போட்டுட்டே இருக்கது
ஆமாங்க அவ்ங்க இருந்தால்மே வீட்ல அவ்ங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு லன்ச்சு ஆ ப பா காலைய்ல பாத்தீங்னா காயில சாப்பாடு எல்லாமே படப்படப்படுன் எல்லா வேலயு சி க்கிர்மா முடிஞ்சுரு அவங்க ஸ்கூலுக் போகுணு போகுணு அந்த டைம்க்கு முடிக்கணு அப்டின் சொல்லி அவ்ங்க போய்ட்டாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வர்க்கே பாத்தீங்னா அப்டி செரி அவங்கதா இல்லையெல ஸ்லோவோ பண்லா அப்படிங்கற எண்ணத் க்கல்லியே எ ஸ்லோவா போய்ட்டே இர்க்கங் சய் இப்ப இருக்ற பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்குங்க ஆனா பத்தீங்னா ப்பல்லா பாத்தீங்னா எஜுகேஷன்லா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும் என்ன சொல்றது ஒரு புக்காவே படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுற மார் இருக்கும் ஆனா இப்பலாம் பாத்தீங்ன்னா ஒரு பிக்சர குடுத்து அந்த எலாம் செப்ரேட்டா படிக்க வைக்கி படிக்க வைக்க சொல்லி நல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா குடுக்குறாங்க ஆனா அதிகமா படிக்க மாட்டேங்கிறாங்க என்ன சொல்றது வெளயாட்டு வெளயாட்டு
ஆ ஆமா ஆமா
ஆ அந்த அளவுக்கு தான் இருக்கன்
ம் ம்
உங்களுக்கலாம் எப்டிங்க நீங்களாம் அ வீட்ல அமைதியா இருப்பீங்களா
ஆ அப்டியெல்லாம் இல் இல்லவே இல்ல இங்க ஒரே சண்டையாதா இருக்கு எப்பயும் தம்பி நானும் அக்கா எப்பயும் சண்டதான் ஒரு நேரம் அமைதியா இருக்க மாட்டோம் ம் ம் ஆமா அம்மாவுக்கு ஒரே கஷ்டம் தான் மாறி மாறி அ அ எங்க அம்மா எப்டினா திட்டவே மாட்டாங்க அவுங்க வாட்டுக்கு அவங்க வேலய பாப்பாங்க சண்ட போட்டா அவளுள்ளே எப்டியோ போட்டும் அப்டின்றுவாங்களே
இந்த சண்ட போட்டாலுமே என்ன சொல்றது அ சமித் நீ விட்டுக்குறா அப்டின்னா இல்லனா அவனெல்லாம் நீ சொல்ல மாட்டேங்ற என்ன மட்டும் விட்டு குடு சொல்ற அப்டிம்பாங்க இவன் சொல்லாம் அதெல்லாம் முடியாது அப்டிப்பாங்க அனால பாக்குற வரைக்கும் பாத்துட்டு அப்பறோ ஒரு பெரம்பெடுத்து ஒரு நாள் அடி வச்சாதான் அப்றோம் கேப்பாங்க
ஆ இதேதான் இதேதான் இங்கேயும் என்னது மாறி மாறி சண்ட போட்டுருப்பேன் எங்கம்மா எப்டினா பெரிய பிள்ளைங்க தானே அவங்களா சண்டபோட்டு அவங்களா அமைதியாய்டுவாங்க ஆனா இங்க மாறி மாறி சண்டையா தான் இருக்கும் விட்டே குடுக்க மாட்டோம் யாரும்
ம் ம் ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல போய் விட்டு தரணும் யாராவது ஒரு த்தர் விட்டு கொடுத்தோம்னா அந்த அந்த இடத்துல பாத்தீங்னா சண்டையே இருக்காதுங்
ஆமா எங்களுக்கு எப்டின்னா இங்க எல்லாருமே ஒவ்வொரு வயசு தான் டிஃப்ரன்ஸா அதனால ரொம்ப பெரிய பிள்ளைங்கள மாரி தோணாது அதுனால யாரும் விட்டு குடுக்க மாட்டோம்
அப்டி இருந்தா ரொம்பவே கஷ்டங்க இப்ப இருக்கிற சுச்வேஷன்லாம் பாத்தீங்னா ஒவ்வொரு கொழந்தைக்கும் ஒரு டென் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்தா அந்த கொழந்தையும் அவுங்கள கொஞ்சோம் நல்லா பாத்துக்குவாங்க கொஞ்சோம் புரிஞ்சுக்குவாங்க தம்பி நம்ம தங்கச்சி அப்டிங்கிற மாரி ஆ ஏஜ் டிப் ஃடிப்ரெண்ட் கொஞ்சோம் முன்னு க்ளோஸாவே இருந்துச்சுனா ஆ அவங்களும் சின்ன கொழந்த இவங்களும் சின்ன கொழந்த ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க பாத்துக்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேரண்ட்ஸ் ஆகட்டும்
ஆ ஆமா ஆமா
ஏனா ரெண்டு பேத்தயும் மெயின்டன் பண்ண முடியாது இல்லே அ ரெண்டு பேத் தயு ஒரே மாரியே பாக்கணும் எந்த பொருள் வாங்னாலும் இது எனக்கு தான் வேணும் எனக்கு அவனுக்கு வாங்கி குடுக்குறிங்க எனக்கு இதே மாரி வாங்கி குடுங்க ஒரு சின்னதா ஒரு யூஸ் பண்ணாத பொருள் இருக்குங்க வீட்ல அது பாத்தீங்ன்னா ஒரு எடத்துல கெடக்கும் அதுக்கு போய் சண்ட புடிச்சுக்குவாங்க
ஒரு ஆள் அத எடுத்துட்டாங்கனா அடுத்ததா அதேதான் வேணும்
ஆமாங்க அதேதான் வேணும் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆ வீட்ல சண்டயே தீராது திங்ஸ் ஆகட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் ஆகட்டு அ ஒரு பேக்கா ஒரு பென்சிலா ஒரு பேனா எது வாங்கனாலு சரி ஒரே மாரியே வாங்கணு
ம் எனக்கு என் அக்காக்கு அப்படிதா முன்னாடி சின்ன வயசுல இருந்து அப்படி வ வாங்கனாங்க அதுக்கப்புறோ இப்ப வளந்த அப்பறோ ரொம்ப இந்த திங்ஸ் வாங்குறதுலல்லாஒண்ணு இருக்காது ரெண்டேரு அ ஒரே கொஞ்ச டிஃப்ரென்ஸ் தானே ட்ரெஸ் எல்லா ஒரு ஆளுக்கு வாங்னாலு இன்னொரு ஆள் போட்டுக்கோ அந்த மாதிரிதா கொஞ்ச பிரச்சன இல்ல
கேர்ள்ஸ் எல்லா எப்பவுமே பாத்தீங் னா கொஞ்சோ விட்டு குடுப்பாங்க கேட்டுக்குவாங்க அம்மா கஷ்ட்டப்படுறாங்களே அ கேட்டுக்கலா அப்டின்னு சொல்லி கொஞ்சோ புரிஞ்சுக்குவாங்க எப்பமே ட்ரை பண்ணுவாங்க புரிஞ்சுக்க இந்த பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேக்கவே மாட்டாங்க அம்மா என்ன சொன்னாலு கேக்க மாட்டாங்க அ அப்படி எல்லா கேக்க முடியாது அப்படிங்கற மாரியே ஓப்பனாவே எ சின்ன பையன்லாம் பாத்தீங்கன்னா அப்டி எல்லா கேக்க முடியாதுமா நீ சொன்னா கேக்க மாட்ட
ஆஹ
நா அம்மா வீட்டுக்கு போறேன்டா அப்படின்னா நீ அம்மா வீட்டுக்கு போறேன்னா போ இப்பவே போ அப்டினு சொல்லி சொல்லுவா
நானு இங்க அப்படி இல்ல அது ச்சி நறைய திங்ஸ் வாங்குறதெல்லா வேண்டானே சொல்லிடுவோ அவுங்கலா வாங்கி கொடுத்தா தா வாங்கிகுவோ மத்தபடி சின்ன சின்ன எங்களுகுள்ளயே சண்ட வரு மாறி மாறி சண்ட போட்டுட்டே இருபோ
இப்பயு சண்டதானா
னு சண்டதாங்க ஏ கேக்குறீங்க பெரிய லெவலா இருக்கு ஏன்னா ச டர்டே சண்டே வந்துட்டாவே வீட்டுக்குள்ள என் சண்டையே இல்லாம இருக்காது
ஹ
மண்டே ஆனாவே எப்படா ஸ்கூல் ஓபன் பண்ணுவாங்க நீங்க எப்ப ஸ்கூலுக்கு போவாங்க அப்படிங்கற மாரி இருக்கு இப்ப உங்க சின்ன வயசு ஆசைகளலா இருக்கும் இல்லைங்க மறக்க முடியு முடியாத ஞாபகங்கள் இந்த விஷ்யோ எனக்கு பண்ண முடியாம போச்சு அப்படிங்கிற மாரிதா அது இருக்குங்களா
அந்த மாரி அ அந்த மாரிலா எது இல்ல எப்பய அப்படியே ப மேக்சிமம் எப்பயமே இங்க ஒரே ஜாலிய தா இருக்கு அம்மாவும் ஃப்ரீ டைப்பா அப்ப எல்லாரு ஜாலியா இருந்தனால அந்தமாரி எது இல்ல
ம் ம்
ஆ இது இந்த மாதிரிதான இருந்திருக்கு சின்ன வயசுல நறைய ஃபோட்டோ எடுத்ததில்ல ரொம்ப சின்ன வயசுல ஒரு பிக் சண்ட மாரி அது மட்டு தோணிருக்கு சின்ன வயசுல நறைய ஃபோட்
ஃபோட்டோஷா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஞாபகங்களா அ அவுங்க இந் இந்த இந்த ஏஜ்ல இப்டி இருந்தாங்க அப்டின்னு சொல்லி நறைய ஃபோட்டோஸ் எல்லா எடுத்து வச்சிருப்பாங்க
ஓ ஒவ்வொன்டு ஒவ்வொரு நாளுக்கு ஒருக்க ஃபோட்டோ எடுக்குறோ அப்பல்லா அந்த மாரி ஃபோட்டோஸ் இல்லல்ல அப்போ எ மாமா பொண்ணல்லா ந ஃபோட்டோ எடுக்குமோ யோசிப்ப இவளுக்கு இவளோ ஃபோட்டோ இருக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே அந்த மாரிலா ஒரு ரெண்டுமூணு ஃபோட்டோ இருக்கு அவ்ளோதா
தோணு ஏன்னா அப்பல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்பதா அந்த டச் ஃபோனு கேமரா அந்த மார்லா வந்து க்கு அப்போ பாத்தீங்கன்னா அந்த மாரிலா ஃபோன் கிடையாதுல்ல நம்ம ஃபோட்டோ எடுக்க போகணு அப்படின்னா ஷாப்புக்கு தா போகணு
அ ஆமா ஆமா அந்த மாரி அது மட்டு தோணிருக்கு அவ்வளதா நாரவட்டியிலா எதுவு தோணதுல்ல
பரவால்ல பரவால்லை அனா அதல்லா நல்ல மெமரீஸுங்க நா ஒ என்னிக்காவது ஒரு நாள் அத ரீதி ரீகால் பண்ணி பாக்கும்போது நல்லா இருக்குங்க பாக்கறதுக்கு நா இப்புடி இருந்தன்னா இந்த மாரி இருந்தன்னா எனக்கே ஆச்சரியமா இருக் அ பாக்கறதுக்கு நாமளே நம்ம பாத்துட்டு சந்தோஷப்படுவோ அ நம்ம மனசுக்குள்ள இருக்கற அந்த கோவங்கள் எல்லாமே பறந்து போற மார் இருக் கு அதைய பாக்கும் போது நா இப்படி இருந்தன்னம்மா அப்படிங்கற மாரி இருக்கு
இப்ப எனக்கு ஒரு தேர்டு ஸ்டாண்டர்கு அப்பறோ உள்ள போட்டோஸ் எல்லாமே இருக்கு தேர்டுஸ்டாண்டர்லருந்து எல்லா இருக்கு இருந்தாலு அந்த சின்ன வயசுல கொழந்தையா இருக்குமுள்ள போட்டோஸ்லா பாக்கணும்னு ஒரு ஆச அவ்வளதா
ம் ம் ம் அதுதா பாத்திங்கன்னா இப்பல்லா பாத்திங்கன்னா ஏ ஐ அப் டிங்கற மாரியலா வந்துருச்சு இல்லைங்க அந்த மாரி நம்ம பேஸ் எல்லா குடுத்தம்மன்னா அது என்னாம எப்படி இருந்தோ என்னவா இருந்தோ அடுத்தது எப்படி ஆக போறோ அப்படிக்கற மாரி ஆப்ஷன்ஸ் எல்லா வந்துருச்சில் அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாமே
ஆ ட்ரை பண்ணலா அனா இருந்தாலு அந்த மாரி நம்ம ரியலா இருந்த மாரி வராது அதுல ஏ ஐ இல்ல அதனால ஒரு ஏ ஐ இல்லன்னா இன்றச்சே இல்ல சுத்தமா
ம் ம் கண்டிப்பா நேச்சுரலா வராது
ஆ நேச்சுரலா இருக்கு எப்படியு ஒரு ஆளுக்கு இதுல வேற ஒரு பொம்மைக்கு ஃபேஸ்ல தானே நம்ம ஃபேச அட்டேச் பண்ணுவாங்க அதுல
ஆமாங்க ஆமாங்க தம் என்ன சொல்றது ஒரு அசம்சன் உன் மாரி இப்பதா இருந்திங்க இப்புடி ஏஜ் ஆனதுக்கு அப்பறோ இப்ப இருப்பிங்க அப்படிங்கற மாரி ஒரு அந்த மாரி ஓ பாத்துக்கல
ம்
அப்ப என்ன மத்தியானத்துக்கு என்ன சாப்பட போறீங்க
மத்தியானத்துக்கு சாப்ட்டாச்சுன்னு சொன்னேல்ல பிரியாணி
சாப்ட்டாச்சுங்களா மத்தியானோ பிரியாணி மார்னிங்கு பிரியாணிங்களா
ஆ மார்னிங் சப்பாத்தி சாப்ட்டே
மார்னிங் சப்பாத்தி எங்க வீட்லயு மார்னிங் சப்பாத்தி தாங்க நாங்க மார்னிங் சப்பாத்தி இது ஆட் பண்ணோ அப்பறோ பாத்திங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாமே செஞ்சிருந்தோ எங்க வீட்டுல
ஆ செர் சேரி
மத்தியானத்துக்கு அதே தாங்க அ நைட் மட்டு எதாவது தோச இட்லி இந்த மாரி செஞ்சுக்குவோ உங்களுக்கு புடி சு டிஷ் இந்த மாரி இருக்குமில்லிங்க எந்த ஃபுட்டு் நல்லா புடிக்கு
நல்ல ஃபுட்டு் தா ஏனா இந்த பிரேக்பாஸ்ட்லதா சப்பாத்தி தா நல்லா பிடிக்கு ஆ பிரேக் ஃபாஸ்ட்ல மட்டு அதுல புடிக்கு மத்தபடி என்ன குடுத்தாலு நா சப்டுவ அந்த மாரி